ஹலோ எப்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டாச்சா குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயாச்சா என்ன சமச்சீங்க
நல்லாருக்கோ சாப்ட்டோங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஓ சாப்ட்டாங்க என்ன சமையல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுங்க
இன்னைக்கு வந்து சும்மா வெஜிடபுள் பிரியாணி மாரி பண்ணங்க
ஓகே ஓகேங்க பரவால்ல பரவால்ல ஆ கொழந்தங்க ஸ்கூல் போய் டமன்ன
இல்லைங்க கொழந்தைங்க தூங்கிட்ருக்காங்க லீவு
ஓகே ஓகே
நீங்க சமச்சீங்ளா என்ன சமச்சீங்க
ஓ நானு சமச்ட்டேங்க நானு இன்னிக்கு தட்டபயிரு ரசோ சாப்பாடு அதுக்கப்றோ காலைல எப்பயு போல பூரி நைட்டு சுட்டது இருந்துதுங்ளா அப்ப அது சம அது காலைல சாப்டுட்டு வீட்ல எல்லாரு வேலைக்கு போய்ட்டாங்க
சேர் செரிங்க பாத்து ரொம் நாள் ஆச்சு வரலாங்களா எங்க வீட்டுக்கு
வரேங் வரேங் கண்டிப்பா வரேங்க நானு ரொம்ப நாளாச்சு பாத்து உங்களயே கண்டிப்பா வரங்க எப்பங்க மாஸ் எப்பங்க நம்ம ஸ்கூல் டேஸ்ல பாத்தது இல்லைங்ளா
ஆமாங்க இப்பதா இன்னீ கடசீல கொழந்த பிறந்ததுக்கு வந்தீங்க இன்னீ வர்ல
ஆமாங்க சேரி கண்டிப்பா வரேங்க இன்னொரு நாள் நீங்களு வாங்க அப்டியே நம்ம ஸ்கூலுக்லா லாஸ்ட் டைம் போயிட்டு ஆனுவல் டேக் நீங்க போனீங்ளா உங்கள கூப்ட்டாங்ளா
இல்லைங்க என்ன ஒரு மாடாவே மதிக்கிலிங்க அவ்னுங்க உன்னி கூப்புல்ல
ஓ சேர் செரிங்க வாங்க கண்டிப்பா நம்ம போலா செரிங்ளா ஆனுவல் டேக்கு ஸ்கூல் ஆனுவல் டே வேற வருது
ஆமாங்க நம்ம கண்டிப்பா போலா அப்டியே ஒரு ட்ரிப்புங்கூட நம்ம போயிட்டு வரலா
அ சரிங் கண்டிப்பா அந்த ஸ்கூல் டேஸ்லா நம்மளால மறக்கவே முடியாதுல்லங்க நம்ம ரெண்டு பேரு அப்டியே அந்த லாஸ்
அந்த நாள்களல்லா அழகிய நாட்கள்ங்க
ஆமாங்க அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல நம்ம இது பண்ணுவோ நம்ம இங்கிலீஷ் மிஸ்ஸல்லா வந்து பாட நடத்திட்ருப்பாங்க நம்ம லாஸ்ட் பெஞ்சுங்னால என்ன பண்ணுவோ நம்ம இப்பிடி பேக் க்கு ரெண்டு கதவு இருக்கும் பின்னாடி கதவுல போய் படில போய் நின்னு ஒளிஞ் சுக்குவோ மஸ் மிஸ்ஸு வந்து திட்டிட்ருப்பாங்க ஞாவகருக்குங்ளா ஒங்ளுக்
ஆமாங்க அதெலா நா மறக்கவே முடியாதுங்க அந்த நாட்கள்லா
ம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட பத்து வருஷருக்குல்லங்க
ஆமாங்க பத்து வருஷமா இன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லாருக்கோ
ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு நா மித்தவுங்களுக்லா பொறாம வந்துரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாத்து பாத்தாங்கன்னா கண்டிப்
த்து வருஷமா அ பேசிக்னாலு செரி ஒழுங்கா மீட் பண்லனாலு செரி எப்ப பேசுனாலு ஒரே மாரியாருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்பிடிதாருக்குணுங்க
ஆமாங்க நம்ம பேசிக்கறது அப்டிதா பாருங்க ரொம்ப நாள் கழ்ச்சு கூப்ட்ருக்கீங்க எனக் கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளுக்குள்ள அப்டியே ஒரு மாரி நெனைப்பங்க டெய்லி நெனைப்ப நெனைக்காமலா இருக்க மாட்ட ஒங்களய கண்டிப்பா நெனைப்பே ஆனா வந்து ஆனா வந்து உங்குளுக்கு இது பண்ணும்போது கூப்புனுந் தோணு அப்ப எனக் க்கு ஏதாது வேலருக்கு எங்கங்க நீங்க கூப்ட்டா எங்க எடுக்கிறீங்ளா ஃபோன் ஃபஸ்ட்டு
இல்லங்க பண்றது கொழந்த வேற இருக்கு அதனாலே ஒரே கொழந்த கொழந்தைன்னே இருக்க வேண்டியதா இருக்குங்க
ஆமாங்க நம்ம எங்கியிமே வெளிய போ
ரா ஸ்கூல் போறா
எங்க்கு அ ஸ்கூல் சேத்திட்டங்க ஸ்கூல் போயிட்த்தா இருக்கா போயிட்ருக்கா ஒன்னும் ப்ரச்சன இல்ல ஆ எல்லார் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்கூல் சேத்துனா வந்து அழுவாங்க அப்டின்னு எம்பொண்ணு அழுகுல எம்பொண்ணு அழுகுல ஆனா ஒரு மாசங்கழி ச்சு அழுவான் ஒரு மாசங்கழிஞ்சு அழுவான் நெனக்கிறங்க
சேரி சேரி நம்ம ஃப்ரெண்டுங்கலா கூப்ட்டாங்களாங்க ஒங்குளுக்கு
உங்களைய தவிர வேற யாரு கூப்பறாங்க இன்னொருத்தி இருக்கா பாருங்க அவ கூப்பட்றாளுங்ளா கூப்பட்றதுமில்ல ஒண்ணுமில்ல நம்ம ரெண்டு பேது இப்பிடி எப்பயாவுது ஒரு நாள் பேசிக்க வேண்டியதா அவ சுத்தமா கூப்பட்றதேல்ல இல்லீங்ளா நம்ம மூணு பேருந்தான க்ளோஸு
ஆமா சேரி விடுங்க நம்ம உன்னோன்நாளு அவுங்க வீட்டுக்கு போலா
ஆமாங்க நம்ம ஞாவகருக்குங்ளா ஞாவகருக்குங்ளா எப்படா ஸ்கூல் விடுவாங்க வெளிய போயி நம்ம ஏதாவுது வாங்கி சாப்புட்லா அங்க
ஆமாங்க அப்பல்லா அப்டிதாருந்தோ எப்ப ஸ்கூல் முடியு இல்ல எப்போ நம்மோ பாதிலே போலாமா அப்டின் இருப்போ ஸ்கூல் முடிஞ்சோனே நம்ம உங்க வீட்டுக்கு போயிருவோ
ஞாவகருக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சமைச்சு சாப்டோன் கர்ட்டா சொல்லுங்க பாக்லா
நூடுல்ஸ்ஸுன் நெனக்கிறங்க
ஆ அது நீங்கதா செஞ்சு குடுத்தீங்க ஞாவகருக்
ஆமா உங்குளுக்கு காச்சல்னு சொல்லிட்டு நீங்க படுத்ட்டீங்க அப்ப நானு ஒங்தங்கச்சி சேந்தான செஞ்சு உங்குளுக்கு குடுத்தோ
ஆமாங்க நல்லாருந்தது அது ரொம்ப இனிமையா அந்த டேஸ்ட்டு எப்டி செஞ்சீங்கன் மொதற்கொண்டு நாவகருக்கு நாவகருக் கு நா சொல்ட்டுங்ளா ஃபஸ்ட்டு எண்ண ஊ எண்ண ஊத்துனீங்க வடக்கல்ல வச்ட்டு அதுக்கப்பறம் வந்து
ப்பத்தறக்கு பாடுபட்டது உங்களுக்கு ஞாப இருக்குங்ளா
ஓ நாவ்க இருக்குங்க நா
அது வேற ஒடஞ்சு போச் சரி நீங்க ஒடம்பு சரியில்லாம வந்து அத போட்டு குடுத்து அப்பறோ பத்த வச்சி குடுத்து திரும்பி படுத்தீங்க
ஆ நல்லா நாவக இருக்குங்க அதுக்கப்றோ நம்ம என்ன பண்ணுவோங்க அப்றோ நீங்க அந்த எண்ணெய ஊ த்தி அந்த மேகி உள்ள போ ட்டு அந்த எண்ணெல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்றோ தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சித் அதுக்கப்றோ அதுக்கப்றோ அந்த பவுட்ரு போட்டு செஞ்சி குடுத்தீங்க நாவகா இருக்கா அது அது வந்து காச்சலுக்கு அவ்ளோ எத் இதமா இருந்ததுங்க நல்லா காரமா இன்னி கூட காரம்பத்துலா கூட கொஞ்சோ மெளகா தூள்
நேத்து கூட நானு அத செய்யு போது உங்க ஞாபக தாங்க நம்ம ஸ்கூல் டைம்ல சர் நம்ம ஸ்கூல் டைம்ல சு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்றாங்களே அப்டின்னு உங்க நெனப்புதாங்க
ஆமாங்க சேரி கண்டிப்பா வந்து இன்னொரு நாள் மீட் பண்ணுவோங்க எங்காயாதுப் போயிட்டு வருவோ ஜாலியா சரிங்ளா அப்றோ பார்
நம்ம பாத் தோம்னா மீட் பண்லா
ஆமாங்க கண்டிப்பா தாங்க அப்றோ ஓ வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸா கால் பண்ணாங்களா உங்ளுக்கு
இல்லங்க வந்து சரண்யா மட்டுதாங்க கூப்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ல மெசேஜ் பண்ணுவாங்க இன்னிம் நம்ம கால் பண்ணி பேசணுங்க நம்மஸ்
சேரி சேரி அந்த மூணாவது ரோல இருக்க பொண்ணுதானங்க மூணாவது ரோல இருக்கப் ஓகே ஓகே ஓகே அ ஆ சேரி ஓகே ஓகே ஆனா அவ எப்டி நம்ம அ அவ வந்து வேற கிளாஸ்சி எப் எப்டி நம்ம கூட செட்டானானே தெர்ல இல்லங்ளா
ஆமா எல்லா ஒரு பாண்டிங்தாங்க அப்றோ நீங்ளு நானு எடைல நம்ம ஸ்கூல்ல செய சண்ட போட்டே எங்க அம்மா வந்து ஒ உங்க வீட்டுக்கு சண்டைக்கு வந்தனால நீங்க பேசாம இருந்துட்டீங்க ரொம்ப நாள் ஸ்கூல்ல ஆமாங்க அப்றோ பப்ளிக் அப்பதா நம்ம ஒன்னு சேந்தோ அதுக்குள்ள ஸ்கூலு முடிஞ்சிங்க
அது வந்து ஒரு மெமரிசாவே மாறிருச்சிங்க நம்ளுக்கு டென்த்ல வந்து அந்த அந்த பப்ளிக்ல நம்ம ஒன்னு சேந்தோ ஒன்னு சேந்தப்ப வந்து என்ன பண்ணீங்க நீங்க வந்து பேசமாட்டெங்ளாப் பேசமாட்டீங்களானு கேட்டீங்க அப்றோ எனக்கே அறியாம தண்ணி கண்லல்லா தண்ணி வந்து நம்ம ரெண்டு பேரு கட்டி புடிச்சை ஐயோ அத வந்து சொல்ல வார்த்தே இல்ல இல்லைங்ளா
ஆமாங்க
அதெல்லா ஃப்ரெண்ஸ் வந்த காலோ ஆமாக அதுக்கப்புற நம்ம எப்ப அப்போ அதுக்கப்றோ நம்ம எப்ப மீட் பண்ணோங்க ஸ்கூலுக்கு அப்றோ
அப்றோ நம்ம ஸ்கூல் முடிஞ்சன்னு லீவ்ல நா வந்தே இல்லைங்க உங்க வீட்டுக்கு
ஆமா ஆ லீவ்ல வந்தங்க வந்துட்டு நம் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரு போயி நம்ம அந்த மூணாவது ரோலருக்க பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கால்லங்க
ஆமாங்க
அவள போய் பாத்துட்டு நெறைய போட்டோஸ்ல எடுத்த நாவக இருக்கலா அந்த நம்ம ரெண்டு பேரு போய் அந்த புல்வெளிலல்லா போய் நின்னு ஃபோட்டோ எடுத் த நாவக இருக்குங்களா அந்த ஃபோட்டோஸ் இனிமேயான்ட்ட இருக்குங்க நம்ம ஸ்கூல்ல எடுத்தது நாபகோ இருக்குங்ளா உங்ளுக்கு
ஆமாங்க நம்ம ஸ்கூல்ல நம்ப போட்ல எழுதிட்டு நம்மோ ஃபோட்டோ எடுத்து மாத்தி மாத்தி எடுப்போம்ல்லைங்க
ஆமாங்க அந்த மெமரி தாங்க தொலைஞ்சிருச்சு சாரி செரிங்ளா
செரிங்க எத்தன டைம்முங்க உங்ககிட்ட நா சொன்ன சேரி விடுங்க அத நம்ம நெனை நெனைவுல இருக்குல்ல அது போதும் இல்ல
ஆ அது போது அது போது சேரி விடுங்க அது நம்ம நினைவுதா ஃபோட்டோசுல்லா கூட தொலஞ்சிரு எல்லாமே ஆகு ஆனா நம்ம நினைவு எப்பயுமே தொலையாதுல்லங்க நம்ம கொழந்தைங்களு நம் நம்ம ஹஸ்பண்ட்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கனா இனிமே நம்ளுக்கு ரொம்ப இதா இருக்கு இல்லிங்ளா
ஆமாங்க
எங்கங்க மீட் பண்றக்கே முடிய மாட்டேங்குது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம் அ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம அப்டியே ஃபே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா க்கலா அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தாலு நம்பனாள முடியவே மாட்டேங்குது சேரிங்க நம்ம எங்காது ஆன்வல் டேக்கு போறக்கு ஓர் ஒரே மாரி ட்ரெஸ் எடுக்லாங்ளா ஃப்ரெண்ட்
ஆ ஆமா ஓகேங்க தோழி
ஓகே நம்ம எடுக் க்லா சரிங்ளா
மேடத்த ஒத்துக்க நம்ம ட்ரெஸ் போட்டு நம்மோ நம்மோ ஃப்ரெண்ட்சுக்கு நம்மோ சொல்லலா
உங்களுக்கு பாய் பேபி தான
ஆமாங்க
ஆ செரி எ கொழந்தைய நா கூப்புட்டு வரவா உங் கொழந்தைய நீங் கூப்புட்டு வாங்க
கண்டிபா கூட்டிட்டு வரங்க
ஆ கூப்புட்டு வாங்க நம்ம அப்றோ ஒரே மாரி ட்ரஸ் எடுக்லா ஓகேவா எப்ப போறீங்கன் சொல்லுங்க என்ட்ட அப்ப நா வந் து சொல்ற
கண்டிப்பாங்க நம்ம சொல்லுங்க நம்ம அப்போ நம் பாத்துக்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லல்லா பாத் து ரொம்ப நாள் ஆச்சு அங்க போய்ல் நறைய கான்டக்ட்ஸ் கெடஞ்சு நம் பேசிக்லா நறைய பேரு மிஸ் ஆயிட்டாங்கங்ளே
ஆமாங்க அப்றோ பாத்துட்டீங்கனா அந்த நம்ம சோசியல் சயின்ஸ் மிஸ்ஸ மறக்கவே முடியாதுல்லங்க
ஆமாங்க நல்ல மி நல்ல மிஸ்சுங் கூட டீச்சருங் கூட பட்டு நா அடி சரியான அடிங்க எனக்கு
நம்பலா ஒத் து லாஸ்ட்டு ரோல உக்காந்துருக்கோங்காட்டி அ நம்மோ பெஞ்சுல்லா தூக்கிட்டு வந்து முன்னாடிப் போட்டு உக்கார வெச்சிருவாங்க நல்லா இருக்கோ அது ஆனா நல்லா இருக்கு இல்லங்க
அ நல்லா இருக்குங்க ஆனா பக்கத்துலேயே என்ன உக்கார வெச்சு அடிச்சாங்க பாத்துக்கோங்க அடி அது மறக்கவே முடியாதுங்க என்னால
அதலா மறக்கவே முடியாதுங்க ஆனா அதுவு ஒரு மெமரீஸ் தானங்க
அது நல்ல மெமரிசுங்க நா அப்பப்பவு நெனச்சிப்பே நம்ம இந்தளவுக்கு அடி வாங்கியிருக் குமே அப்டினுங்க
ஆனா நீங்க யோச்சி பாருங்ளே அ இந்த டைம்ல இத பத்தி நாம பேசுவோம்னு நம்ம நெனச்சும் கூட பாக்ல இல்லங்
ஆமாங்க அதுக்கு இந்த இது ஃபோன் கால் தாங்க
சேரிங்க நாங்க வெக்கிட்டுங்ளா
ஆ செரிங்க
ஆ வேல இருக்கு அப்பறமேல் கூப்பற்றேங்க
ஆ சேரிங்க